ஹலோ
ஹலோ
என்ன பண்றீங்க
நானா காலேஜ்ல விட்
காலேஜ்லியா ஆ கலேஜ் ஹார்ஸ் என்ன
காலேஜ் ஹார்ஸ் நைன் டூ த்ரீ பைனல் இயர் அன்னால ப்ராஜெக்ட் இல்ல இல்ல இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்
ஓகே ஓகே ஓகே ஓகே
வேறும் வந்ட்டு எப்ப டைமிங் நம்ப வந்து
ஓ ஜாலி தா
ம் நீங்க என்னப் பண்றீங்க
நா வீட்டு்ல இருக்கே
அப்பனா வீட்டுல இருக்கர்து தா ஜாலி
வீ வீட்டு ல ஹவுஸ் வைஃபா இருக்கே
ஓகே ஓகே அப்னா இன்னு கஷ்டோ
ஆ எவ்ளோ கஷ்டோ
ரொம்ப கஷ்டமே
ஆஹ் தா எனக்கு பாப்பா வேற ஒண்ணு இருக்கா
ஓகே
சிக்ஸ் மந்ஸ் பேபி அந்த சிக்ஸ் மன்ஸ் பேபிய பாத்துக்கதே பெரிய வேல
ஆமா ரொம்ப வேலயாதா இருக்கும் புரியுது எங்க என்னோட அக்காக்கும்
ம்
சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் இருக்கு
ஆ எனக்கு அதே மாரி தா சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் தா அத பின்னாடியே சுத்திட்டு அவள பாத்துக்கிட்டு வீட்ல வேல செஞ்சுட்டு எடுத்துட்டு ஆமா சமயல் செய்யணு அதோட பாத்திரத்த வெளக்கணு
ஆ சமைக்கறது கூட சமச்சரலாம் எனக்குல்லா சுத்தமா சமயலே தெரியாது
அ சரி இப்ப தானே காலேஜு இனி சமயல்க்கு என்ன அவசரம் ரொம்ப
ஏதோ மெதுவா கேக்குது
தூரமா கேக் க்தா மெதுவா கேக்குதா இப்போ இப்ப கேக்குதா நல்லா ஆ
ஆஹ்
லன்ஞ்ச் சாப்ட்டீங்களா
லன்ஞ்சு வந்து வெளில தங்கிருக்கேனா எடுத்தே எடுத்து வச்சு வச்சிருந்தத எடுத்ட்டு வராம விட்டுட்ட பேக்ல
சரி கேன்டீன்ல வாங்கி சா
அதனால ஆ அதுவா சரி போதும் இப்பதா கொஞ்சம் ஸ்னாக்ஸ் சாப்
உம் உம்
அப்பறமா தா போய் சாப்புட்ணும்
ஓகே ஓகே என்ன ப்ராஜெக்ட்
நீங்க சாப்ட்டாச்சா
நானு இனி மேல்
என்ன ப்ராஜெக்ட்னா ஆ முட்ட ஓட்லருந்து நானோ பார்ட்டிகள்
ஓகே ஓகே ஓகே ஓகே எனக்கும் சைன்ஸ் க்கு தூரோ அதனால எனக்கு தெரியாது
உங்களுக்கு சயின்ஸ்க்கு தூரமா எனக்கு சயின்ஸ் தா மெயின்னே ரொம்ப ரொம்ப
ஆ செரி செரி நீங்க வேணா சொல்லுங்க நா தெரிஞ்சுக்கறே புடிக்காது இல்லைங்க வராது
வரதா
டக் வராது
புரியில
டக்குன்ட்டு வராது
ரொம்ப ரொம்ப நெறய அப்டின்னு சொல்றிங்களாங்க
சொன்னொடனே புரிஞ்சுக்கிறளவ் க்கு வராதுன்னு வச்சுக்கோங்களே ஒரு ரெண்டு தடவ சொன்னா புரிஞ்சுக்குவே இல்ல நல்லா உக்கார வச்
உம் எப்புடின்னா முட் ட்ட ஓட்லருந்து
ம் முட்ட ஓட்லருந்து
அது எனக்கு இந்த வோட் தம்புளர் தெச்ச நானு பார்ட்டிக்கல்
நானோ பார்ட்டிகள்ன்னா தெரியு அது என்ன பண்ணீங்க நீங்க
அத வந்து சிந்தசைஸ் பண்ணி இப்போ சொத் சொத்தபல்லா வருதுல ரொம்ப
ஆமா
அந்த சொத்த பல்லுக்கு வந்து ட்ரீட்மெண்டா குடுக்றாங்க
ஓ இதெல்லா நீங்ளே கண்டுபிடிக்றீங்ளா
ஆஹ் என்னோட ப்ராஜெக்ட் அப்டிதா பண்ண புதுசா எதாச்சி கண்டுபுடிக
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே அப்ப இந்த மாரி எல்லா பண்ணா சொத்த பல்ல வந்தா கியூர் ஆயிருமா
சொதபல்வன் புரில நா பண்ணது வந்து கொண்டு குடுத்தா இதாயிரு இப்பதா டெஸ்டிங்லா பண்ணிரு க்கே அதுனால நம்ளுக்குலா எந்த ஒடம்பு செரியில்லாம போகாதா சி ப்ராப்ளம் நா வரு
உம்
அதுகப்றோ அது எப்டி சொல்றது அது வந்து ஓகே ஆகி அத வந்து நாங்க வந்து எங்ளோட சீனியர் ஸ்டாப்ஸ் கிட்ட குடுத்தோனா அவுங்க செக் பண்ணி சொல்வாங்க
ஓ இப்ப நீங்க இத யார வச்சல்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்க இது கரெக்ட்
யார் யார வச்சுலா அங்க யார் யார் வச்சுலா டெஸ்ட் குடுக்க எதாவது பண்ணோம்னா கேஸ் ஆய்ரூ நாங்க வெறு சும்மா ப்ளான்லயே வந்து
த தெரியு
வந்து அந்த இது ஆஹ் சொத்த பல் வர்றதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் தான அப்போ இது தான காரணமா இருக்கோ அதனால அத வச்சு மட்டும் டெஸ்ட் பண்ணி ஓகேவா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின் நாட் ஓகேவா இருந்தா இந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு வேற ப்ராஜெக்ட் போய்
ஓ அப்ப திருப்பி நீங்க வேற ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணுமா
ஆஹ் இது ஓகே ஆகிடுச்சு அதுதான் வைவாவே வைவாவே நாளான்றி
ஓ சூ ப்பர் சூ ப்பர் சூப்பர் நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க
நானா என்ன படிக்கிறேன் கேக்குறீங்களா மைக்ரோ பயாலஜி பி ஜி
அதனாலதா அதனாலதான் இவ்ளோ டீப்பா சொல்றீங்க
ஆஹ்
ஓகே ஓகே ஓகே ஓகே அப்ப நீ பண் உங்ககிட்ட சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுசிக்கலா
அஹ் ஆமா எல்லாமே சொல்லுவே
உம் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்
நீங்க படிக்கவே இல்லயா அதுக்குள்ளார உங்களுக்கு கல்யாணம் பன்னி வச்சுட்டாங்களா
இல்லைங்க நா எம் காம் படிச்சிருக்கே இவ்ளோ டீப்பால்லாம தெரியாது எம் காம் பண்ணிருக்கே
ஹலோ ஓகே ஓகே அ அவங்கக்காச்சி வந்து கம்ப்யூட்டரை பத்தி ஆஹ்
நா எம் காம் பண்ணிருக்கே அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எல்லா தெரியு சயின்ஸ் பத்தி ரொம்ப டீப்பா தெரியாது
செர செர்
குசோ அவ்ளோ டீப்பா இப்ப நீங்க சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு டீப்பா எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்கள மேலோட்ட தெரியு அதை பத்தி டீப்பா கேட்டா இவ்ளோ டீப்பால்லா எனக்கு தெரியாது
என்னது
இவ்ளோ டீப்பால்லா தெரியாது முட்டையை பத்தி கேட்டா தெரியு இண்டிப்பா எனக்கு தெரியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க
என்னது
இப்போ எக்கு பத்தி நீங்க எக்க வந்துட்டு இது பண்ணிதானே இது பண்றீங்க
ஆமா
எனக்கு எக்ல என்னென்ன இருக்கு இந்த மாரி தெரியும் ஆஹ் இவ்ளோ டீப்பா தெரியாது வரா
ம் ஓகே ஓகே
நீங்க மைக் ஆக்ரோபயாலஜில படிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது
அது வந்து எங்களால மட்டு்தா எங்களுக்கு மட்டும் தா தெரியும் அது என்ன என்னன்ன யாருக்குமே தெரியாது அதுல படிக்கிற எங்களுக்கு மட்டும்தான தெரியும் அப்றோம் பாப்பா என்ன பண்ணறா
இந்தா ஏ மடியிலதா உட்காந்துட்டு என்ன பண்ற்லாம் அப்டின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி ணி என்ன நோண்டிட்டு இருக்கா இல்ல இல்ல அதுல்லாம் பண்ண மாட்டா சமத்து அதெல்லாம் பண்ண மாட்டா
ஓ சரி ச
ஒரு சவுண்ட் விட்டா போதும் அமைதியா இருந்துக்குவா என்ன எ கூடையே இருக்கணும் அவ்வளதா
செரி செரி
மத்தபடி எல்லா அவ சமத்து புள்ள அந்த மாரி எல்லாம் எதுவும்
அப்டிப்னா இப்ப படி என்ன அம்மாதா புள்ளைய விட்டு குடுத்தருக்காங்க சொல்லுங்க
என்னது
என்ன எந்த அம்மாதா பிள்ளைய விட்டு குடுத்துருக்காங்க
ஹீம் ஹூ க் ம் ஆ எது பெருசால்லா டிஸ்டர்பும் பண்ண மாட்டா அவ பாட்டுக்கு அவ உண்டு அவ வேல உண்டு எனக்கு சோறு போட்டா ஓகே தூக்கம் வரம்போது தூங்க வச்சா ஓகே மத்தபடி தரமாட்டா
ஓகே இது என்ன சமைச்சீங்க
இன்னைக்கி தணிய பனியாரும் செஞ்ச
பனியா பனியாரம்மா ச்ச பெரிய செஃப் போலயே ச சமய சமைப்பீங்களா
இல்லீங்க எ வீட்டுக்காரர வெச்சுட்டு ஒவ்வொன்னா சமைச்சு சமைச்சு ட்ரையல் பண்ணிட்டேங்க
உங்ளுக்கு சமையல் தெரியாதா
சமையல் தெரியாதுன்னு இல்ல பண்ணதில்ல ஒரே நிமிஷ இருங்க எனக்கு இன்னொரு கால் வருதுன்னு நெனைக்கிறே என்னன்னு பாத்துட்டு திருப்பி கூப்பிட்டுங்ளா உங்களுக் கு
ஆ ஓ
ஆ நீங்க ஃப்ரீ தான
என்னங்க
ஃப்ரீதானுங்க
ஆ ஃப்ரி தா
ஆ ஓகேங்க